ஆங் ஆ நல்லாருக்கே நீங்க
ஆ நல்லாருக்கங்க கொழந்தைங்களா ஸ்கூலுக்கு போய்ட்டாங்ளா
ஆ போய்ட்டாங்க நீங்க உங்குளுக்கு எப்டி
ம் இன்னிக்கி எங்கேயு போல வீட்லதா இருக்க வேலக்கி தோன் தோட்டத்துக்கு போல மழ வரமாரி இருக்கா
சேரி சேரி செரிங்க ஓகே இன்னிக்கு வந்து காலேல வந்து ஆனியன் தோசயு தக் காளி கொழம்பு மதியானத்துக்கு வெண்டக்கா சாப்பாடு
ஓஹோ வெண்டக்கா சாப்பாடு எப்டி வெண்டக்கா நல்லா வணக் கிர்ணுமா பொடி பொடியா நருக்கி
ஆ வெண்டக்காய நல்லா குட்டி குட்டியா நருக்கி எண்ணெய்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்ணு அது தனியா அப்பறோ நம்ம எப்பயு போல குட்டி குட்டியா வெங்காய தக்காளி அரிஞ்சு ஆ லைட்டா சோம்பு சீரகம் மட்டு போட்டு பூண்டு மட்டு தோல் உளிச்சு குட்டி குட்டியா அரிஞ்சு போட்டு வணக்கிவிட்டு நாம்ப ஃப்ரை பண்ண வெண்டக்கய அதுல போட்டுக்லாம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பு எல்லாம் போட்டு சாப்பாத்திய அதுலயே போட் டு கெளரி குடுத்தம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கு
வெண்டக்கா நல்லா கொஞ்சம் முருகிர்ணும் இல்லயா முருகலா இருக்கணும் அப்பதான் கொழந்தைங்க விரும்பி சாப்டும் நல்லா பொடிப்பொடியா நறுக்கிர்னும் இல்லைங்ளா
ஆ ஆமாங்க என் அதாவது நம் அ பொதுவா வந்து சட்டுர்ல மட்டுந்தான கட் பண்ணுவோம் இது வந்து எப்னா நடுவுல கட்பண்ணி ரெண்டா போட்ற மாரி வச்சுக்கோங்ளேன்
ஆ அப்ப சீக்கிரம் ஃப்ரை ஆயிரும் இல்லயா
ஆ கொஞ்சம் சீக்கிரம் இதாயிடும் ஆ நம்ம வட கொஞ் சம் பொதுவாவே எல்லாம் வடசட்டியில போட்டு செய்வாங்கல்ல நாம அந்த மாரி போட்டு செய் னும்னு இல்ல தோச தவா இருக்குல்லங் அதுல போட்டு கூட ஃப்ரை பண்ணி எடுத்து ன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் அதாயிருன்னு வச்சுக்கோங்ளேன்
ஹஹ தோ சேரி சேரி சேரி
தோசக்கல்ல பொதுவா வந்து வெண்டகாவும் பொட்டேட்டோ அப்புறமேட்டி ஆ பாவக்கா இதெல்லாமே வந்து வ நம்ம நார்மலா செய்ற வட சட்டியில வெட தோச கல்ல போட்டு செஞ்சோன்னா ஆ கொஞ்சம் நல்லா இன்னும் மொறு மொறுன்னுருக்குன்ச்சு இருக்குங்க சீக்கிரமும் வேலைய முடிஞ்சிரும் ம் ஆமா ஆமா ஆமா ஆ அதே மாரிதா ம்
வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா வடச்சட்டியில போட்டு சாப்பாடு போட்டு வணகிர்ணும் இல்லயா
ஆ ஆமாங்க ஆமாங்க
ம் அப்ப காலைல கொழந்தைங்க ஆணியன்
ஆங் ஆனியன் தோசயும் கொழம்பும் சாப்ட்டு போயிருவாங்க ஏனா அவுங்க ஒரு செவன் தேட் டிக்குள்ள கெளம்பிருவாங்களா அதனால அவுங்களுக்கு நாங்க அந்த காலைல சாப்பாடு அவுங்கலால சாப்புட முடியாது மார்னிங்னால எப்பயுமே வந்து டி ஃபன் ஐட்டமா இருந்தா சாப்ட்டுக்குவாங்க சம்டைம்ஸ் பாலு பிரெட்டு் ஜாமான் அந்த மாரி சாப்ட்டுக்குவாங்க அதான் சாப்பாடு மட் டும் காலைல அவுங்க கொஞ்சம் அவாய்ட் ஃப்ரம் பால் சாப்பாடு தயிர் சாப்பாடுன்னா சாப்ட்டுக்குவாங்க மீதியில்லாந்தான் கொஞ்சம் அவுங்களுக்கு கொஞ்சம் செரமம் ஊட்றது கொஞ்சம் கஷ்டோனு வச்சுக்கோங்ளேன் டுவண்ட்டிக்கு வேன் வருதுன்னா அது கொஞ்சம் செரமமா இருக்கும்
ம் காலலங்காட்டியும் சாப்புடவும் முடியாது கொழந்தைங்களுக்கு சாப்டாம அனுப்புவுனு அனுப் போ முடியாது ஸ்கூல்லக்கப்புறம் அங்க போயி எப்டி படிக்குங்கல பசி வந்துரும் ம் எத்தனைக் ஸ்கூலு ஒன்பது மணிக்கா
ஒன்பதுரைக்கிங்
ஓ வேன் எத்தன மணிக்கு வரும்
எட்டு இருவதுக்கு வந்துரும் எட்டு இருவது வந்து எட்டு இருவத்தஞ்சுக்கு வந்துரு வேனு
ம் அப்போ தூரமா ஸ்கூலு
இல்ல பக்கொ தா அப்புறம் எல்லாத்தையும் கூட்டிட்டு போகும் இல்லைங் நம்மளது கொஞ்சம் கடைசியா இருந்தாலுமே இங்கந்து அவங்க டிராாவல் பண்ணி போகணும்ல்ல சிக்னல் இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி அவங்க போற துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆ கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்கன்னா ரிலாக்ஸா இருக் குல்ல அதுக்காக தான் ம் ஸ்கூல் நைன் தேர்டிக்கு தான் எல்லாம் வேணும் வ அசம்பளாயி நி நிக்கணூனா நைன் தேர்டி குள்ள வந்து நிக்கணுல
ஆ ஆ
அதுக்காக தானே எல்லாமே ஃபஸ்ட் வந்து ஒரு எட்டு அம்பதுக்கு சொல்லுங்க சொல்லுங்க இல்லெல்ல மு முன்ன வந்து எட்டு அம்பது கிட்ட வரு
ம் ஹும்
கொஞ்சோ முன்னாடியே வருதுன் வச்சுக்கோங்களே
ஓ சேர் சேரி சேர் முன்னாடி வர்றது நல்லதுதா இல்லையா நம்ம பறந்து கட்டிக்கிட்டு போகணு கொழந்தைங்களுக்கு கொஞ்சோ ரிலாக்ஸா இருக்கு போய் நின்னு நிதானமா போய் மெதுவா எறங்கி கூட ஸ்கூல்ல போய் பேக்க எல்லா வச் சு பிரேயர்க்கு வரதுக்கு சரியா இருக்கு
ஆ ஆமா மேம் ஆ இல்லல்ல இங்க நேத்துதா மழங்க இன்னைக்கு மழ் எதுவுமே இல்ல நேத்து ஒரு மண் நேரோ பேஞ்சுது அப்றோ இப்ப எதுவு வானிலை நல்லாதா இருக்கு ஒன்னு பிரச்சன இல்ல நீங்க காலைல என்ன சமச்சீங்க
நானு காலைல தோச தாமா தோசையு தக்காளி சட்னி மத்யான்த்துக்கு இனிமேல் தா செய்யணு முருங்கா இருக்கு சாம்பார் வைக்கலா மதியான்த்துக்கு இனிமேல் தா செய்னு பய்யே நைட் சிப் ட்டு வந்து தூங்கிட்டு இருக்கா தோச சாப்பிட்டுட்டு ரெண்டு மணிக்கு எந்திரிப்பா அதுக்குள்ள ஒரு பன்னெண்டு பன்னென்டுரைக்கு செஞ்சம்னா சூடா இருக்கு இங்கயு சீக்கிரோ ஆறி போயிருதே ஆறி போயிரு அதனால கொழம்பு வச்சுட்டு சாப்பாடு மட்டு கரெக்ட ஒரு பத்து நிம்ஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டோம்னா சூடா இருக்கு அப்றோ ஏஞ்சு சாப்ட்டுக்குவா ம் அங்கயு ஆறி போயிரு இல்லையா என்னம்மா
வீட்ல செல்ல பய்யன்னு சொல்றீங்கன்னு சுட சுட சாப்புணூனா செல்ல பய்யனுக்கு மட்டுதா இது எல்லாமே கெடைக்குமே இல்ல இல்ல பொதுவாவே இப்ப இப்ப எங்க வீட்ல எடுத்துட்டாலுமே அ காலைல ஆக்கி வக்கிறதோட செரி நீங்க சாப்ட்டா சாப்டுங்க சாப்டாட்டி போங்க அப்டின்ட்டு போயிருவாங்க ஆ செல்ல பையனா இருக்கனாலதா நீங்க பாத்து பாத்து சமைக்
நம்ப சூடா ஆமா சூடா சாப்புட்டு புள்ள பசங்க பையனாச்சே பையனோ பொண்ணோ
ம் இருந்தாலு எல்லார் அம்மாவுக்குமே நா பொதுவா சொல்லட்டுமா பையனாலே அவுங்களுக்கு ஸ்பெஷல் தா பொண்ணு எப்பயுமே அது அடுத்ததுதா பைய்யே தா எப்பயுமே
அப்டி சொல்லாதம்மா இப்ப ஒரு புள்ள ஒருத்தருக்கு வந்து மூனு புள்ளை எனக்கு மூனு கொழந்தைங்க மூணுமே ஒரே மாதிரி தா ரெண்டு பிள்ளைங்கள கட்டி கட்டி குடுத்தாச்சு கட்டி குடுக்குற மட்டு புள்ளைங்களுக்கு மொதல்ல நம்ப பொண்ணுங்க பொண்ணுங்க இன்னொரு வீட்டுக்கு வாழ போகுதுங்க
செரி இப்ப ஒங்களுக்கு ஒன்னு சொல்றே இப்ப இதே மாரி உங்க பைய்யே ரெண்டு மணி வரை தூங்குற மாரி உங்க பொண்ணு ரெண்டு மணி வரை தூங்கிட்டு சுட சுட சாப்பாடு போடுவீங்ளா போடுவீங்களா சொல்லுங்க இது தா எ கேள்வியே ரெண்டுமே நீங்க என்ன எல்லாமே சரி சமோன் சொன்னீங்கல்ல இப்போ இப்டி பெண்ணலாமா ஆ
அப்பிட் இல்லமா பொண்ணு வந்து இன்னோரு பக்கோ வாழ போகுது இப்டி நம்ப தூங்க வெச்சுகிட்டு
சேரிங்க இப்ப பையே மட்டு என்னங்க இன்னொரு எடத்துல கட்டி குட் த்தாலு அந்த பையனு இன்னோரு பக்கோ வாழ தானே போகனு நீங்க சொல்லுங்க இருந்தாலு மருமவ வீட்டுக்கு பையே போகவே மாட்டாரா ஒரு மருமகே ரெண்டு மணி வரை க்கு மாமியார் வீட்ல தூங்கலா அது மருமவ தூங்க கூடாதுன் சொல்ல வரி
இருமா இருமா பொட்ட புள்ளைங்க தூங்கிட்ருந்தா ஒரு வேல கத்துக்க வேண்டாவா அதுங்ளுக்கு சாப்பாடு செய்ய வேணாவா
இல்லெல்ல ஆ செரி உங்ககிட்ட நா கேக்குறே மூனு பேத்தையு ஒரே மார் தா நீங்க சொன்னீங்க நீங்க தா சொன்னீங்க எனக்கு மூனு பேருமே ஒரே மாரி தானு சொன்னீங்க அப்ப மூனு பேத்தையு நீங்க ஒரே மாரி தானே பாக்கனு இது என்ன பையனுக் ரெண்டு மணி வரையு தூக்கோ சுட சுட சாப்பாடு ஆனா பொண்ணுங்களுக்கு அது கெடயாது பைய்னி கத்துக்க சொன்னா தானே இன் ஃப்யூச்சர்ல ஒதவு
இருமா பொட்ட புள்ளைங்ள தூங்க வச்சு தூங்க வச்சு வச்சம்னா போற எடத்துல நம்ள காரி துப்ப மாட்டாங்க என்னா புள்ளய வளத்தி வெச்சிருக்கங்கன்னு
நா வந் போற எடத்துல நா சொல்லவே இல்ல இப்ப நா என்னனா இப்ப உங்க வீட்ல நா சொல்றே ப்ப பொண்ணுங்க ரெண்டு பேரயு கல்யாணொ பண்ணி குடுத்துட்டீங்க லீவு க்குன் வராங்க வராங்க ரெஸ்ட் எடுக்கலான் விட்டா நீங்க ரெண்டு மணி வரி தூங்க வச்சு சாப்பாடு போடுவீங்களா என் கேள்வி அது தா ஆம் இல்லைங்ற பதில மட்டு சொல்லனு
இல்லமா இப்ப கட்டி குடுத்து கட்டி குடுத்ததுக்கு முன்னாடி நம் போ எல்லா கத் இது பண்ணிருவோ கட்டி வீட்டுக்கு வந்த பின்னாடி கொஞ்சோ வுடுவோ ரெஸ்ட்டு குடுப்போ
அம்மா நா தெளிவா கேக்குறே மாமியார் வீட நீங்க விடுங்க இப்ப அம்மா வீட்டுக்கு காலைல வராங்க டயர்டா இருக்குன் தூங்கிறாக ரெண்டு மணி வரைக்கு தூங்க விட்டுட்டு சுட சுட சாப்பாடு போடுவீங்ளா மாட்டிங்ளா
அப்டிலா தூங்க வுட மாட்டே என்ன பொட்ட புள்ளக்கி தூக்கோ
அநியாயமா இருக்கு ஆ பையனுக்கு சுண்ணாம்பு ஆ ஹா பையனுக்கு வெளக்கெண்ண பொண்ணுங்ளுக் கு சுண்ணாம்பு வெக்கிறீங்க ஆ
அப்டி இல்லமா புள்ளையளுக் கொஞ்சோ இதுவா வளத்துறோ இப்டி இப்டி இருக்கணு இப்டி தா பொ ஒரு பொண்ணு தானம்மா
இப்டி பையனுக்கு சமைக்க கத்து குடுத்தா தான அவுங்க கட்டிக்க போற எடத்துல வந்து பொண்ணு சமைக்க தெரிலனா அவுங்க சமைக்க கத்துக்குவாங்க
ஏம்மா பச இருமா பசங்க வந்து சாப்பாடு செஞ்சிட்ருந்தா நமக்கு வேலக்கி வெட்டிக்கி போ வேணாமா போய்ட்டு வந்து வீட்ல சமச்சு ஒங்களுக் குடுக்கனு
சே நா என்னாங்கறேன்னா இப்ப வந்து பசங்க மட் டு வேலைக் போலயா ஏ இப்ப பொண்ணுங்கல்லா வேலைக்கு போறதே இல்லயா நீங்க சொல்லுங்க ஆ அப்றோ
கலந்துரு
ஆ அதாவ்து பொண்ணு வந்து வேலைக்கு போனாலு காலைல எந்திருச்சு சமச்சு வீட்டு வேலலா செஞ்சு வச்சுட்டு வேலை போனு ஆனா பசங்க அப்டி இருக்கக்கூடாது எந்திரி ப்பாங்க அவுங்களுக்கு உண்டான டவல கூட எடுத்துட்டு போய் தா நாங்க குடுக்கனு ஆ இ என்ன ஞாயமா ருக்கு
அப்படி இல்லம்மா அப்படி இல்லம்மா பசங்களு செய்வாங்க கொஞ்சொ கொஞ்சோ ஒவ்வொரு பசங்க செய்ய மாட்டாங்க ஒவ்வொன்னு நீங்க சொல்லுணு நீ கொஞ்சோ பாத்து நா பா ஒரு வேல செஞ்சா நீங்க ஒரு வேல செய்ங்க
ஆ இ நீங்க என்ன சொல்லுவீங்க ஏ அ ஏ பையன நா பொத்தி பொத்தி வளத்தே இப்ப வந்து எம் பையன வேல வாங்கு றியேன்னு எங்கள பாத்து கேக்க மாட்டீங்களா நீங்க
ஆமா நீங்க அதுக்குன்னு ஓவராவு நீங்க வேல வாங்க கூடாது பசங்க கொஞ்ச வேல செஞ்சி கொடுத்தா நீங்க ஓவரா பசங்க கொஞ்ச செஞ்சா நீங்க ஓவரா தலக்கி மேல ஏறி ஒக்காந்துக்குவீங்க
அத்தே நா வந்து ரொம்பெல்லா ஒங்கள கேக் ல ஏமா இதே மாரி உங்க பொண்ணுங்க வந்தாங்க நீங்க பாத்துக்குவீங்ளான்னு தா கேட்டே அதுக்கு நீங்க மாட்டேங்கிற பதில் வரவே மாட்டேங்குது அப்டியே மழுப்புறீங்க
ஆமம்மா
அப்போ உங்க பைய வந்து அங்க லிட்டில் பிரின்சஸ்ஸுன்னு சொல்லுங்க அதோட ஒரு குட்
ஆமா ஆமா ஆமா
நம்ப என்னவோ பேசப் போய் இப்ப எங்யோ வந்து நின்றுச்சுன் நெனக்கிற
ஆமாம்மா சேரி அடுத்த கால் பேசலாமாம்மா சேரிமா
ம்